ஆ கேக்குதா கால் வருது
ம் தெரியலயே நீங்க தா பைவ் கால் முடுஞ்சிட்டுண்னீங்க
ம்
சாப்ட்டாச்சா
இந்தா இப்ப தாக்கா சாப்ட்ட
என்ன சாப்பாடு
இட்லி தாக்கா
தொட்டுக
நீங்க சொன்ன சட்னி
நல்லா இருக்கா
ம் ஆனா இஞ்சி சொன்னீங்ளா நீங்க நா இஞ்சி வச்சிட்ட
இஞ்சி போட கூடாது லைட்டா புளி போட்டுக்கோணு போட்டீங்களா
ஆ புளி போடலக்கா இஞ்சி போட்டுட்ட மறந்துட்டு போட்டுட்ட அதுக்கப்புறோ யோச்சு பாத்த இஞ்சி நீங்க சொன்னீங்களா சொல்லலையா
சொல்லல சொல்லல
அப்டின்னு ஆன் ரொம்ப போட்ல கம்மியாதா போட்ட
ம் எல்லாரு சாப்புடுறாங்களா
ஆ டேஸ்ட் எல்லாரு இல்ல நானு தம்பி மட்டு தாக்கா ம் என்னாச்சி உங்க கால்
என்னாச்சி
உங்க இது அப் என்னாச்சு
நல்லாதா இருக்கு பேசதா செஞ்சே எல்லாத்திட்டயு
அ அ அப்றோ ஏ நா கால் பண்ண உங்களுக்கு ரீச் ஆகல
நீங்க அஞ்சு கால் பண்ணிட்டீங்களோ எண்ணவோ
இல்லக்கா உங்களுக்கு மட்டு தா கால் போகல
தெரிலையே
ம் அவுங்க மட்டு தா எர்ரர் காமிச்சுச்சி நா அக்கா ஒரு ஒருத்தவுங்க இது பண்ணி விட்டா அந்த அக்காவுக்கு அடிச்ச அவங்களுக்கு ஃபோன் போது நா அவங்களுக்கு உங்களுக்கு மட்டு தா மாத்தி மாத்தி பண்ணிட்ருக்க
சேரி சேரி
ம்
இட்லி அந்த சட்னி இஞ்சி போட்டா பொதுங்கள எழுப்பனு
என்னங்கா
இஞ்சி போட்டா சுர்ருன்ல இழுக்கும்
கம்மியா தா போட்டேன் எனக்கு டவுட் வந்துட்டு டக்குனு நீங்க சொன்னீங்களா இல்லையா ன்னு தெரியல சரி பரவால்ல போடுவோம் டு போட்டேன்
ஒரு சின்ன பீஸ் மட்டும் தா போட்டேன் ரொம்ப போடல
சேரி சேரி
எனக்கு அது சந்தேகம் நீங்க சொல்லி ஆ ஓகே தா சூப்பர் சூப்பரா இருக்கு அனா ஆனா இந்த இஞ்சி போடாம இருந்திருந்தா அந்த மல்லி டேஸ்ட் தெரிஞ்சிருக்குமா என்னமோ
ம் அப்ப நாளைக்கு பண்ணுங்க ஆனா அட்வான்டேஜ் அடுத்த வாட்டி பண்ணும்போது பண்ணுங்க என்னன்ன போட்டீங்க எங்க சொல்லுங்க பாப்போம்
ஆ பூண்டு அ வரமிளகா இது மல்லி
ம் கருவேப்பில போட்டீங்களா
இப்ப கருவேப்பில தாளிப்பு மட்டும் வச்சேங்க்கா
இல்ல இதுல நல்லாவே கருவேப்பில போடணும் கொஞ்சோ
அ ‌ அடடா புதுசுல அதனால இதயே சொதப்பிட்டேன் உம் உம் சேரி நீங்க ஏன் பண்ணவே இல்ல நா வேற நினைச்சுட்டே இருந்த இன்னைக்கி ரொம்ப பிஸி
நிஜமாவே பிஸிதா
ஆ ஆ ஆ
சேல்ரி போட எல்லா பிஸியா இருந்தேனா அதா நானும் பிஸியா இருந்தேன்
சேரி சேரிக்கா நாளைக்கு ஒரு டைம் ட்ரை பண்றேன் சட்னி சாப்ட்டேன்க்கா நீங்க சாப்ட்டீங்களா ஏன் டயடா இருக்கீங்களா
இல்ல தூங்கிட்டேன் நல்லா
அச் அய்யயோ சேரி சேரி
இல்ல அது என்னனா சேரி பேசுவோம் அப்டின்னு சொலாலிட்டு திரும்ப எடுத்தேன் பண்ணோட தா எடுத்தே சரின்ட்டு பண்ண
நேத்து தா பேச முடியல நீங்க கால் பண்ணுவீங்கனு வெயிட் பண்ணிட்டே இருந்தனா உடம்புக்கு வேற முடியல மாத்தர போட்டதும் செமையா தூக்கம் வருது
உம் உம்
உம் அப்றோ நீங்க மிஸ்டு கால் பண்ணது தா டப்புன்னு முழிச்ச அப்பதா கண்ண நல்லா இறுக்கி கொண்டு போனுச்சி ஃபோன் எடுத்து சரி ஓகே சொல்லிருவோம் அப்டின்ட்டு மெசேஜ் போட்டு விட்ட
அதா மாத்தர சாப்ட்டுருப்பீங்க அதான் தூக்கம் வந்துருக்கும்
தூக்கோ வந்துருச்சிக்கா நல்லா ஒரு மாரி கேர் ஆயிட்டு அதுக்கு மேல முழிக்க முடியல காலையில எந்திரிச்சது லேட்டு
உம் உம்
அது அப்டியே டைம் போயிருச்சு
ம் ம்
இன்னிக்கி ஃபுல்லா பிசி ஆயாச்சு அப்றோ எப்டி போணுச்சு இன்னக்கி ம் ம்
இன்னக்கியா
ம் ஏக்கா
ரெஸ்ட்டே இல்லாம வாழ்க்க
ஆ ஆ
எல்லா வேலயு முடிச்சுட்டு கெளம்புனதே ஆபிஸ்ல இருந்து
அடடா ஆ எவ்ளோ தூரோக்கா வீட்டுக்கு அங்கயு
வீட்டுக்கு அங்கயு ஒரு அர மணி நேரோ டிராவல்ஸ்
ம் ம்
ஆ பதினாறு கிலோமீட்ரு
அப்பா பதினாறு கிலோமீட்ரு
ம் பஸ் தா ம் அரமண் நேரோ
அவ்ளோ தானா ம் ம்
பஸ் ஏறுனன்னா ‌அரமண் நேரந்தா
ம் ம்
அந்த இங்கிரடியன்ஸ்ல கருவேப்பில நெறைய போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கொட்ட புளி வச் ஆமா ஒரு துண்டு புளி வச்சுக்கோங்க டே கருவாப்புல கசக்காது
ஓ இப்ப இஞ்சிய ஸ்கிப் பண்ணிரணு நா விட்டுடுறது மறந்துர்றே அத புளியு சேக்கவே இல்ல நா
ம் இது போட்டீங்களா இங்கரேன்ஸ் அது என்னது இஞ்சி போட்டீங்கன்னா இது போட்டீங்களா காரத்துக்கு வேற என்ன போட் டீங்க காஞ்ச மெளகா போட்டிங்களா ம் கடுகுலா எதுக்குங்க சிஸ்டர்
தாளிக்கிறதுக்கு
தாளிக்கல்லா வேண்டா
ஆ
வச்சிட்டு அப்டி கட்டியாவே சாப்ட்றணு
ஓ நம்ம வறுக்குறதுனால அரச்சிட்டு அப்டியே சாப்லா
ஆ அப்டியே சாப்ட்றலா நம்ம எண்ணெல போட்டு நல்லா வதக்க தான செய்றோ
ம் ம் ம்
அதனால
சேரி சேரிக்கா தப்பா பண்ணிட்டே அத ஆ மல்லியு அ கொஞ்சோ அந்த தேங்கா பத்தல் சொன்னீங்கல்ல தேங்கா அப்பறோ வரமெளகா ஒரு நாலு வச்சே அந்த நல்லா ரெட்டிஸா இருந்துச்சி
ம்
ம் நாலு வரமெளகா வச்சு நல்லா வறுத்துட்டே வறுத்துட்டு
ஃபர்ஸ்ட் நா சொல்றே பாருங்க ஃபர்ஸ்டு வந்து ஃபர்ஸ்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த கொத்தமல்லி எண்ணெ ஊத்திக்கோங்க கொத்தமல்லி வதக்கீர்னு வதக்குனதுக்கு அப்பறோ அது லயே காஞ்ச மெளகா ஒரு நாலு போட்டு வதக்கணு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கணு வதக்குனதுக்கு அப்பறோ காஞ்ச மெளகா போண்ணு போட்டதுக்கு அப்புறோ கருவப்புல ஒரு கொத்து போட்டதுக்கு அப்புறோ எண்ண ஊத்திதா எல்லாமே வதக்கணு.
வதக்கணு ம்.
வ அந்த காஞ்ச மெளகா வதக்கு அந்த கருவப்லையு வதக்கி முடிச்ட்டு இது பண்ணனு வேற என்ன சொன்னே பூண்டு மறந்துட கூடாது பூண்டு போடணு.
நா எல்லாத்துலிமே பூண்டு சேத்துருவங்க்கா.
ம் பூண்டு போடாம்லே இருக்கூடாது. அதுனால அதுக்கப்புறோ அரைக்கு தேங்கா அரைச்சிருப்பீங்கள்ல அதுக்குல ஒரு கொட்டா புளி வெச்சு
அ
அவ்ளதா.
தேங்காவயு சேத்துதான வறுக்குணு சொன்னீங்க.
தேங்கா வறுக்க வேண்டா.
அ.
அரச்சி நீங்க அதே வறுக்
அய்யய்யோ அப்பனா மொத்தமா எல்லாத்தைமே சொதப்பிட்டனோ?
தேங்கா வந்து சும்மா ர இதுல அரச்சு வெச்சுக்குணு சும்மா. மிக்ஸி ஜார்ல அரைச்சுட்டு நம்ம தாளிச்சம்ல அந்த இதெல்லா அடுத்து லாஸ்ட்டா போட்டுட்டு ஒரு திரி தெருத் அ இன்னோருக்க ட்ரை பண்ணி பாருங்க.
அ செரிக்கா இப்ப இதுல நா என்னென்ன விட்டுட்டன்னா? அ நீங்க சொன்ன அந்த புளியையு விட்டுட்டே கருவேப்லையு விட்டுட்டே. மெயினா சொதப்பல் பெரிய சொதப்பல் தாளிப்பு செஞ்சது.
ம் தாளிக்கவே கூடாது அதா நம்ம வத
வதக்குறோ அதனால ம் ம் நா என்ன நென்ச்சே வத க்கதாந்தாலு அந்த கொத்தமல்லி தானே அதுனால செரி தாளிக்கணும் போல அப்டின்ட்டு தாள்ச்சிட்டே.
தாளிச்சா டேஸ்ட்டாவே இருக்காது.
அது அந்த இஞ்சி கம்மிதா போட்டே. ஆனா இந்த இது ஒ டேஸ்ட்ட மாத்தி குடுத்துருச்சு.
செரி அது ஒரு டேஸ்ட்டா இருந்திருக்கு.
எனக்கு அது புடிக்கல ம் நா மறுபுடியு ட்ரைன் பண்றங்க்கா.
ம்ஹு நீங்க எல்லாமே அந்த தேங்காவ இது பண்ணிர்ந்துருக்கீங்க வதக்கிர்ந்திருக்கீங்க.
அ
வதக்க கூடாது. ஃப்ரெஷ் தேங்காவா இருந்துதுனா சூப்பராருக்கு.
அந்த இதுல எதோ பேரு சொல்ட்டாங்களே அதென்ன பேரு இப்ப எடைல கூட ஒன்னு ஃபேமஸ் ஆச்சுல்ல சம்மந்தியா அந்த மாரி இருக்கு அப்ப நீங்கஸ் சொல்றது
ஆமா அப்டித்தா இருக்கு ஆனா அது வந்து பச்சையா இருக்
பச்சையா இருக்கு ம் நம்ம இது வந்து இது வணக்கிட்றோ
ம் ஆமா அ பிக்பாஸ் பாத்தீங்ளா பிக்பாஸ் பாத்தீங்ளா ம் அதுலதானே சம்மந்தி ஃபேமஸ் ஆச்சு
ம் ஆமாம்மா பாப்பே நீங்க பாப்பீங்ளா
செம்ம ஆ பாத்தே நா இந்த இந்த இதெல்லா பாத்தே சம்மந்தி எபிசோடுலா பாத்தே
இந்த டைம்ல பாத்தீங்ளா ஏ ஆமா நா இப்ப ரெண்டு இதுதா பாத்தே
அந்த ஹீரோயின் பாத்தா எல்லா நாடகத்திலையு பாவமா இருப்பா ஆனா நெஜத் துல அவ வில்லியா இருக்கா
ஆ அக்ஷிதா
ம்
அப்டியா வில்லியா அது அழகோ அழகு அந்த புள்ளதா இருக்குன் நெனைக்கிறே
ஆ வில்லி இப்பக்கூட அழகு அழகுல கூட அதா இருக்கு அதெல்லா அப்டி வில்லியா இருக்கறத பூறா பாவமா நடிக்க வெச்சிட்றாங்க
ம்
சீரியல்ல பேசவே மாட்டல்ல
ம் ம் அதனால
ம்
ஆ சேரி
ம்
இன்னு சமைச்சிட்ருக்கீங்ளாக்கா
இல்ல இல்ல
ம் எதோ சவுண்டு கேட்டுச்சு
ஒரு ஆன்லைன் ஒர்க்
ஓ சேரி சேரிக்கா
எதாவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்கலான்ட்டுதா வேல தேடி
பிஸியாவே இருக்கீங்க
நா இப்ப தூங்கிட்டே நீங்க சொல்லவுந்தா வேமா எந்திரிச்சே கால் பண்ணனுந்தா நல்லது தா பண்ணணும்ல அது வே வரும்போது தா பண்ண முடியு
அப்டியா ஆ ஆ நா முன்னாடி பண்ணங்க்கா உங்களுக்கு கால் போகலையா செரி என்னோடதுல எதோ பிரச்சன போல
ஆமா அது பண்ணுனா எதுனா இது ஆப் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒருக்கா பண்ண சொல்றாங்க
ஓ ஓ
சரியாயிரு
அப்பறோ எதோ பிஸினே அதுலே வந்துச்சு செரி ஆ ஹா பிஸின்னு வர்ல ஆ நீங்கஸ் அதாவது சொல்லிட்டு கால் பண்ணுங்கங்கிற மாரி வந்துச்சு
ம்
ஆ அப்றோ சேரி ஓகேன்ட்டு விட்டுட்டு அப்ற மெசேஜ் போட்டனா சோ சிங்கிள் டிக்குதா காம்ச்சிச்சு ஆ சேரி நெட் ஆன் பண்ல போல அதனால அப்டி காமிச்சிருக்குன் நெனச்
கோவிலுக்கு போயிருந்தே கோவிலுக்கு போயிருந்தே ஓம் சத்தி கோயிலுக்கு போயிருந்தே ஃப்ரைடேல
பக்கமாக்கா
ஆ
ம் ம் சாமிலா நல்லா கும்புடுவீங்க போலயே
ஃப்ரைடே மட் ஃப்ரைடே மட்டும்
நானும் இப் ஆனா கோவில் இல்ல போறதுல்ல நா வெள்ளிக்கெழமை ஸ்பெஷல் ரொம்ப
ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போங்க ஸ்பெஷல் தா
ம் ம் முன்னாடி எல்லா போய்ட்டு இருந்தேக்கா இப்பதா லேட் ஆயிடுதா வர்ரதுக்கு அதனாட்டி போறது இல்ல கோவிலுக்கு கோவில கிராஸ் பண்ணும் போது பாத்துட்டு போறதோட சரி
செரி செரி
உம்
இப்ப கூட உங்கோ ஆபீஸ் பக்கோ கோவில் தான ஒக்காந்து இருக்கே
இன்னைக்கா அங்க தான ஆமா அந்த கோவில கூட போகவே இல்லக்கா
உம்
நேத்தா முந்தா நாள் நடந்து நேத்து வெள்ளிக்கெழமயா சீ சாரி இன்னைக்கு தா வெள்ளிக்கெழம நேத்துதா கும்பாபிஷேகோ நடந்துச்சு